ஹலோ ஆ ஹாய் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லாயிருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு ரொம்ப நல்லா இருக்கே இன்னக்கீ உம் சமூக வலைதளத்த பத்தி பேசலான்னு நெனைக்கறே நீங்க என்ன நெனைக்கறீங்க
ரொம்பவே நல்ல டாபிக் இப்போ சமூக வலைதளங்கள் இல்லாம வாழ்க்கைய நெனச்சு கூட பாக்க முடியாத அளவு வந்துருச்சு
ஆமா இப்போ சமூக வலைதளங்கள்ல பாத்திங்கன்னா காலைல எந்திரிச்சதுல இருந்து நைட் டு வரைக்கு வந்து எல்லாருமே பாத்திங்ன்னா ஹம் பேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சு ஆ அதுலதா வந்து ம் நேரத்தல்லா அதிகமா செலவு பண்ணிட்ருக்காங்க பிரரெண்ட்ஸ்ஸு ரிலேட்டிவ்ஸ் வேல படிப்பு பொழுதுபோக்குன்னு எல்லா விஷயங்களுக்குமே வந்து சமூக வலைதளங்கள் வந்து அதிகமா பயன்படுது முன்னாடிலா பாத்திங்ன்னா ஒரு தகவல தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம செய்தித்தாளு இல்லன்னா டி விய தா நம்பி இருந் தோ அனா இப்போலா அதல்லா மாறி ஒரே நிமிஷத்துல உலகத்துல என்னென்ன நடக்குது அப்டின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இத பத்தினா உங்க கருத்து என்ன
கண்டிப்பாவே இப்ப நண்பர்கள் உறவினர்கள் நீங்க அவங்களலா பாத்திங்கன்னா உலக நடப்பு தெரிஞ்சுக்கறது எதுவா இருந்தாலு வந்து ஒரு கையில இருக்கற ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ல் பாத்திங்கன்னா எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு உடனுக்கு உடனே வந்துருது ஸோ நமக்கு தெரிஞ்சுக்கறது ரொம்ப வசதியா இருக்கு நீங்க சொல்றது கரிரி கரெக்ட்டு தா
இப்ப வந்து சமூக வலைதளங்கள்லா வந்து நம்மளோட வாழ்க்கைய வந்து ரொம்பவே மாத்திருக்கு இப்போ வந்து எதோ ஒரு தகவல்னாலு வந்து முன்னாடிலா பாத்திங்கன்னா கடிதம் போட்டாங்க அதுக்கப்பறோ வந்து போனு வந்துச்சு அது அதுக்கப்பறோ பாத்திங்கன்னா ஒன் ருபி காயின் அந்த மாதிரி போன் வந்துச்சு அப்பறோ இப்ப மொபைல் போனு ஒடனே வந்து எல்லா தகவலையுமே வந்து அப்போ அப்போ வந்து நம்ம வந்து அ எல்லார்கிட்டயுமே வந்து சொல்ற மாதிரி இப்ப வந்து தொழில்நுட்போ வந்து வளந்துருச்சு அதுக்கப்பறோ வந்து நம்ம இதுல பாத்திங்ன்னா வேலைவாய்ப்பு அப்பறோ வந்து ஆன்லைன் பயிற்சி தொழில் வளர்ச்சி இது எல்லாமே வந்து மொபைல் போன்லயே பாத்துக்கற மாதிரி எல்லாமே வந்து அ முன்னேறிருச்சு
ஆமாம்மா கண்டிப்பா அது மட்டு இல்ல கல்வி சம்மந்தமான தகவல் வேலைவாய்ப்பு அப்புற வந்து புது புது திறன்கள் இப்ப ஏதாவது நம்ம இப்ப எதாவது நம்ம டவுட்டு சமைக்கிறதுல டவுட் இருக்கு அப்டின்னா டக் க்குனு வந்து போயிட்டு யூடியூப தொறக்கறோ அதுல என் அது ரிலேட்டடான காணொலிகளை பாக்குறோ கத்துக்குறோ அந்த மாரி சமூக வலைதளங்களோட உதவ அ வளர்ச்சியினால நமக்கு ரொம்ப உதவிகரமாவே இருக்கு நா கூட நெறைய ஆன்லைன் பயிற்சிகள் அப்புற வந்து உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து சமூக வலைதள ங்கள தா அதிகமா நம்பி இருக்கே
ஓ அப்டியா ஆ அப்புற வந்து முன்னாடில்லா பாத்தீங்கன்னா நெறைய பேர் வந்து அ நெறைய டேலண்ட் எல்லா இருக் க்கு ஆனா வந்து அவுங்களோட டேலண்ட் எல்லா வந்து யாருக்குமே தெரியாது ஆ ஒரு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தா தெரியு இப்ப பாத்தீங்ன்னா இந்த சமூக வலைதளங்கள் மூலியமா அவுங்களோட ஓவியங்களா இருக்கட்டு சமையல் குறிப்பா இருக்கட்டு இல்ல கைவினை பொருள்களா இருக்கட்டு எல்லாத்தையுமே வந்து அவுங்க வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவிடுறதுனால ஆ அவுங்களோட மதிப்புமே வந்து கொஞ்சோ உயருது அது மூலமா அது மூலமா வந்து அவுங்க பிரபலம் ஆகுறாங்க
கண்டிப்பாவே நெறைய பேர் வந்து இந்த சிறு குறு தொழில்கள் இருக்கு இதெல்லா வந்து சமூகத வலைதளங்கள் மூலமா தா இருக்கு இப்போ ஒரு விளம்பரம் பண்ணணு இதுவா இருந்தா முட வந்து நம்ம சமூத வலைதளங்களளா பண்றோ இப்ப இன்ஸ்டாகிராம்ல ஒரு விளம்பர போட்டோனா நெறைய பேர் இன்ஃபுளூயன்சஸ்ன்ற பேருல விளம்பர போடுறாங்க ஒரு ப ஒரு ஒரு பொருள வந்து உங்களுக்கு விளம்பரப்படுத்தி விக்கணு அப்டின்னா கூட இப்போ வந்து ஆ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செயற்கை நுண்ணறிவு வச்சு நெறையவே பண்ணிட்டு இருக்கோ சோ வந்து சமூக வலைதளங்கள் வந்து இதுலலா கூட ரொம்ப அ உதவிகரமா தா இருக்கு
ஆமா அப்புற வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதன் மூலமா வந்து மருத்துவத்துக்குமே வந்து சமூக வலைதளங்கள் வந்து ரொம்ப முக்கியமா பயன்படுது அதாது இப்போ ஒரு எமர்ஜென்சி யாருக்காவது வந்து அவசரமா ரத்தோ தேவப்பட்டாலு சரி இல்ல எதுனாலு சரி இப்போ சமூக வலைதளங்கள்ல வந்து நம்ம பதிவு படும் போது அது வந்து நெறைய பேருக்கு போய் ரீச் ஆகுறனால அ உடனே வந்து அவுங்களுக்கு வந்து ரத்தம்ல்லா வந்து கெடைக்குது இதுக்கெல்லாமே வந்து சமூக வலைதளங்கள் வந்து உதவியா இருக்குது
ஆமா ஆமா கண்டிப்பா அது வி நீங்க வந்து அ ஹாஸ்பிட்டல் அந்த ரிலேட்டடான இதெல்லா விஷய எல்லாமே சொன்னீங்க சர்ஜரி அதுக்கெல்லாமே ரொம் ப உதவிய தர உதவிகரமா தா இருக்கு அது போக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்புற வந்து அ பேரிடர் உதவி இந்த மாரி நேரத்திலல்லா வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு விஷயத்த வந்து நம்ம பரப் புனோனா அது ரொம்ப வேகமா பரவுது சோ தகுந்த நேரத்துல வந்து அ சரியான நடவடிக்கைகள எடுக்கிறதுக்காண உதவிகர் எடு எடுக்கர் த்துக்கு உதவிகரகமாகவு சமூக வலைதளங்கள் மூலமா இருக்கு நெறைய
ஆமா நீங்க சொல்றதுக் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் தா அதுக்கப்புற பாத்தீங்கன்னா இந்த சமூக வலைதளங்கள்னால வந்து நன்மைகள் இருந்தாலுமே ஆ அதே அளவு வந்து தீமைகளு இருக்குது அதாது இப்போ நம்ம ஒரு ஃபோனே எடுத்துட்டோனு வச்சுக்கோங்களே அ அதுலயே ஒரு மண் நேரோ ஒக்காந்து இருந்தாலுமே நேரம் போறதே நம்மளுக்கு வந்து தெரியாது அதையே பாத்துட்டே இருப்போ ஆ இப்ப நானுமே அப்டிதா நைட் எல்லா தூங்கும்போது ஃபோன எடுத்தே அப்டின்னா அ அதுல ரீல்ஸ் பாக்குறது இல்ல ஏதோ வாட்ஸ்அப் பாக்குறது இந்த மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது அதுல நேர போறதே தெரியாது மணியு பாத்தா பதினோரு மணி ஆயிரு இதனால வந்து நம்மளுக்கு வந்து நேர வந்து அதிகமா வந்து விரய ஆகுுது
கண்டிப்பாவே இது வந்து என்னன்னா கொஞ்ச நேர பாக்கலா அப்டின்னு நம் நினச்சுதா எடுப்போ இப்போ எல்லோருமே மனுஷனையாக இருந்தாலே எல்லாருமே வந்து ரொம்ப விது டயத்தை வந்து விரிவு பண்ண வேணா கொஞ்ச போ ஒரு கொஞ்சோண்டு பண்ணிட்டு அப்பறமா வ வெச்சடுலா தா எடுப்போ ஆனா நம்மையு அறியாமலே நம்ம அதுல ரொம்ப மூழ்கிடுற அதுதா பிரச்சனயா இருக்கு ஒரு அளவோட நம்ம நிறுத்திக்கிறதே இல்ல இதுனால படிப்பு வேல குடும்ப நேரம் எல்லாமே வந்து பாதிக்கப்படுது
ஆமா அததா வந்து இப்போ வந்து டிஜிட்டல் அடிமைத்தன வேற சொல்றாங்க
கண்டிப்பாவே மாணவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ டிஜிட்டல் அடிமைகளாக தா இருக்காங்க நீங்க சொல்ற மாரியே ரொம்ப வந்து அதிகமான பாதிப்புகளை வந்து மாணவர்களுக்கு மெயினா வந்து ஏற்படுத்து ஏன்னா எப்போவு எந்த நேரமு ஃபோனும் கையுமா தா இருக்கும் லேப்டாப் கையுமா தா இருக்கும் அதனால வந்து படிக்கிறதுலயு நமக்கு வந்து இது தட்டுப்பாடு கான்சன்ட்ரேஷன் தட்டுப்பாடு மெயினா ஏற்படுது
ஆமா கண்டிப்பா அதுக்கப்பற பாத்தீங்கன்னா நெறைய பேரு என்னன்னா இப்போ வந்து நெறைய பேருக்கு அதாவது ஒரு சிலர் வந்து அவங்க குடும்பத்துல வந்து மொபைல் யூஸ் பண்றது புடிக்கும் சமூக வலைதளங்கள்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க அது பிடிக்கும் ஒரு சிலர் வந்து வீட்டுல வந்து அது புடிக்காது ஆனா அதுல பாத்தீங்கன்னா நெறைய பேரு அ ரீல்ஸ் போடுறது இந்த மாதிர எல்லா போடுறதுனால அவங்க குடும்பத்துக்குள்ளயு பிரச்சன வந்து அதுல வந்து நெறைய பேரோட வந்து வாழ்க்கைய எல்லா வந்து பாதிக்கப்படுது இதெல்லா வந்து இன்னும் நியூஸ்ல வந்து நெறைய நம்ம பாக்குறோ இது இதெல்லா வந்து இந்த சமூக வலைதளங்கள்னால வந்து நெறையா நடக்கற வந்து நடக்கற குறைகள்னு நா சொல்லுவ
ஆமா கண்டிப்பாவே இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும் போது நம்ம இப்போ ஃபோனை எடுக்குறோ இவங்கல்லா அ இந்த மாதிரி ரீல்ஸ் அதெல்லா போடுறாங்க அதனா நம்ம பார்க்கும் பார்க்கும் போது எல்லாரு வாழ்க்கையு வந்து சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா சோகமான விஷயங்கள யாரும் இந்த மாதிரி எடுத்து போட மாட்டாங்க சோ வாழ்க்கையை பத்தின ஒரு புரிதல் வந்து நமக்கு தப்பா ஏற்படு இதனால எல்லாமே சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும் இது மூலமா நமக்கு இருக்கமானு சொல்லிட்டு நம்ம தவறான புரிதல்ல இருப்போ அது வந்து உண்மையான வாழ்க்கைக்கு வந்து ரொம்பவே புறம்பானது அதுல இருக்கா மாதிரியே நமக்கும் நடக்கணும்னு நினைப்போ ஆனா அது நிறைய நேர சாதியம் இல்லாத ஒரு விஷய சரிதான
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றதே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரிதா அப்பற பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல நெறைய பேர் வந்து அதிகமா வந்து போலியான தகவல்லா வந்து பதிவிடுறாங்க இதெல்லா பாத்துட்டு நெறைய பேரு என்ன பண்ணுவாங்க இப்ப ஒரு நோய்னு எடுத்துட்டனாலே இந்த நோய்னால அப்டி அந்த மாதிரி வரு இந்த மாதிரி பிரச்சன வரு அந்த மாதிரில்லா போடும் போது மக்கள் வந்து அத பாத்து வந்து பயந்துருவாங்க இந்த மாதிரி வரும் அப்டின்னு சொல்லிட்டு அ அதனால வந்து மக்கள்கிடையே வந்து பயத்தைய வந்து இந்த சமூக வலைதளங்கள் வந்து உருவாக்குது
கண்டிப்பாகவே இப்போ வந்து போலியான தகவல்களை வந்து கண்டறியத்துக்கு இக்கு தான் நெறைய நேரமே செலவிடுறோ நம்ம வந்து சமூக வலைதளங்கள என்ன நெனைச்சிட்ருக்கோ சரியான நம்பகத்தன்மையான வந்து உண்மைகளை மட்டு்ந்தா சமூக வலை நமக்கு குடுக்குதுன் நெனச்சோ ஆனா நா நெறைய இந்த மாரி போலியான தகவல்கள் உள்ள ஊடுருவிடுது அத வந்து நம்ம நம்பிடுறோ அதனால நெறைய பாதிப்புகளு ஏற்படுது அதனால அத வந்து நம்ம மக்கள் வந்து கரெக்டா வந்து சரி பார்த்த பிறகுதா நம்ம அத முழுமையா நம்பனு அதுக்கு வந்து ஆ அது அத ம்ம அது அதுக்கப்பற அத அதன்படி நடக்கணு
ஆமா அப்பறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து குழந்தைகளுமே வந்து ம் சமூக வலைதளங்கள் வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டு அதுல வந்து அதிகமா வந்து ம் நேரத்த வந்து செலவிட்றாங்க இதனால வந்து நெறைய வந்து அவங்களோட அதாவது இந்த வயசுலயே அவங்களுக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல நல்ல விஷயங்களு இருக்கும் ம் கெட்ட விஷயங்களு இருக்கும் அதனால அவங்களுக்கு வந்து எல்லாமே பாக்கும்போது அவங்க வந்து இந்த வயசுலேயே வந்து எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து மூழ்கிடுறாங்க
கண்டிப்பா இது இத வந்து தடுக்கணு அப்படின் பாத்தீங்கன்னா அ நெறைய வெளிநாடுகள் அண்டை நாடுகள்ல வந்து பதினாறு வயதுக்கு கீழ இருக்கிற உட்டோரு உட்பட்டோருக்கு வந்து சமூக வலைதளங்கள வந்து தடை செய்யறதுதா ஒரே வழி ஏன்னா இவங்க வந்து நம்ம பாக்குறது மூலமா மாவு அவங்க வந்து ஈர்ப்பு கொண்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்றாங்க
ஆமா நீங்க சொல்றது சரிதா அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா குழந்தைங்கள் வந்து அதிக நேர வந்து ம் மொபைல் போன்ல வந்து யூஸ் பண்றதுனால அவங்களோட கண் பார்வை உடல் நலோ அப்பற வந்து படிப்பு அ இதுலயுமே வந்து ஆர்வமெல்லா கொறைஞ்சிருது அப் இப்போ ஒரு போன் எடுத்தாங்க இப்போ ஒரு ஏ வீட்லயே எ பைய எடுத்தானா அந்த போன பாத்தா பாத்துட்டே இருப்பா குடுறான் சொன்னாலு குடுக்க மாட்டா சரி ஒரு அஞ்சு நிமிச அப்படின்னு ஆனா பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு அடிக்ஷன் மாரி ஆயிட்டா அந்த இது இல்லன்னா அழுகு போன வாங்கிட்டாலே அழறா இந்த மா திரில்லா வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப அடிக்ட் ஆய்றாங்க அதனால நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து மொபைல் போன் குடுக்குறதையே வந்து அவாய்ட் பண்றதுதா ரொம்ப நல்லது
ஆமம்மா ரொம்பவே நல்ல கருத்து இப்போ பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள வந்து அ க ச கரெக்டான ஒரு சமநிலையில பயன்படுத்தணு நண்பர்கள் குடும்பம் உடல் நலம் படிப்பு எல்லாத்துக்குமே சமநிலை முக்கியம் அதுபோல தா இந்த சமூக வலைதளங்களையு நமக்கு வந்து வந்து அ ச சமநிலையாதா பயன்படுத்தனுமே தவிர அதிகமா பயன்படுத்தக் கூடாது
ஆம்மா கண்டிப்பா நீங்க சொல்றது சரிதா சமூக வலைதளங்கள்லையு வந்து முழுசா வந்து குற சொல்ல முடியாது அதை வந்து எப்படி பயன்படுத்துணமோ அந்த மாரி பயன்படுத்தணு அப்படின்னா அது வந்து நல்லது அளவுக்கு அதிகமா போனா எல்லாமே வந்து அ தீமையில தா முடியு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி வந்து நம்ம சமூக வலைதளங்கள வந்து ஒ ஓரளவுக்குதா வந்து பயன்படுத்தணு
கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப சரி மீண்டும் வேற ஒரு தலைப்புல ச பேசுவோமா
ஆ ஓகே தேங்க்யூ
தேங்க்யூ நன்றி நன்றி ம்
ம்